ஏ சி அமரு
பேஸ்லாம்
ஓகே தோழி ஆ டிஃபன் முடிஞ்சிருச்சா தோழி ச்சா
இல்ல இல்ல பண்ணிட்டாங்க இனிமேதா சாப்புட்ணு
செரிமா இனிமே தாமா சாப்டணு ஆ அ என்ன டிஃபன் பண்ணிருக்கமா
இட்லியு தேங்கா சட்னியு பண்ணிருக்காங்க
ஓகே மா ஆ தேங்கா சட்னி நீங்க பிரிப்பேர் பண்ணுவீங்ளா
ஆ நா எனக்கு பண்ண தெரியு
நீ எப்டி பண்ணுவீங்கமா
அது வந்து எப்டி பண்ணுவே அப்டினா ஜார்ல தேங்கா அப்றோ ஆ இது அ பொட்டுக்கடல அப்றோ அ கல்லுப்பு கொஞ்சோ ஆ அதுக்கப்பற வந்து பச்ச மொளகா அ தேவையா நாலு நா போடுவே எப்பயுமே கொஞ்ச காரமா இருந்தாதா நல்லாருக்கு ஏனா நம்ம தேங்காவு பொட்டுக்கட்லயு சேக்குறோ அப்டிங்கிறதுனால கார சேத்துக்குலா கொஞ்சமா அ புளி வச்சு ஆ அரச்சிருவே எப்பயாச்சும் அ சும்மா தேங்கா சட்னி இல்லாம அதுல என்ன பண்ணுவே அப்டினா இது கொத்தமல்லி அ கொஞ்சமா தழ கொத்தமல்லித் தழ வச்சு கொஞ்ச அரச்சே அப்டினா கொஞ்சோ டேஸ்ட்டு நல்லா இருக்கு அதுக்கப்றோ வந் தா எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்பில்ல உள்தம்பருப்புலா போட்டு தாள்ச்சு கொட்டிருவே இது ஒன்னு பண்ணுவே அ அப்றம் அ எங்கிட்ட தேங்கா இல்ல அப்டினா அதுக்கு நா வேற மாதிரி பண்ணுவே என்ன அப்டி பண்ணுவே அப்டினா அ தேங்கா இல்ல அப்டினா அம் வெங்காயத்த வந்து எண்ணெ ண்ணெ வுட்டு லைட்டா ஆ வதக்கிட்டு ஆ பொட்டுக்கட்லயு வந்து லைட்டா ஆ ரொம்ப செவக்குற மாரி இல்லாம லைட்டா கொஞ்சொ வதக்கிட்டு அதே அதே மாதிரிதா புளி உப்பு அ மெளகாலா வச் ச்சு ஆ அரச்சிட்டு இது பண்ணிருவே தாள்ச்சு கொட்டினுவே அது வந்து அப்டியே சா அப்டியே தேங்கா சட்னி சாப்புட்ற மா மாரியே இருக்கு அந்த வெங்காயம் போட்டது அ நீங்க அந்த மாரி செஞ்சு பா்த்திருக்கீங்ளா தேங்கா இல்லாதப்ப போ
ம்மா அது மாரி முயற்சி பண்ணதில்லமா தேங்கா இல்லனா தேங்கா சட்னி இல்ல அப்டின்னா நா பொட்டுக்கட்ல சட்னி அரப்பே பொட்டுக்கட்ல பச்சை மொளகா ஆ உப்பு அது மாரி வச்சு ம் சின்ன வெங்காயம் அதுக்கூட சேத்துக்கணு அது வச்சு அரச்சிட்டா பசங்களுக்கு பிடிக்கு அது இதையே வந்து ம் பட்ட மொளகா வச்சும் பண்ணலா பொட்டுக்கட்ல பட்ட மொளகா சின்ன வெங்காயோ வச்சு அரச்சா கூட எ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு அது மாரி சாப்டுவே அது மாரி செஞ்சு குடுப்பே அ இன்னொரு விஷ்யோ அப்டினா தேங்கா பூண்டு பச்ச மொளகா ஆ உப்பு இது வச்சு அரச்சா கூட தேங்கா சட்னி நல்லா இருக்கு இல்னா அது மாரி கூட பிரிப்பேர் பண்ணி குடுக்
ம் ம் ஆமா அது எல்லாமே வந்து நம்ம தொட்டு சாப் ட்டோனாலே அது அந்த பூண்டு நம்ம எப்பயாச்சு தேவனா நம்ப அது வந்து சேத்துக்லா அது வந்து அதுமே இன்னு சட்னிக்கு வந்து இன்ன ஒரு சுவையான ஒரு இது தரு அப்டின்னு ஏனா நா என்ன பண்ணுவேனா எங்க வீட்ல பூண்டு யா அவ்ளோவா யாருக்கு புடிக் க்காதா அதனால நா என்ன பண்ணுவே அப்டினா காலைலே சாப்புட்றத்துக்கு விரும்ப மாட்டாங்க ஏனா நா மட்டு எனக்கு மட் டு புடிக்கு அப்டிங்கறதுனால நா மட்டு தனியா எனக்கு எடுத்து வச்சுட்டு தனியா பூண்டு போட்டு அரச் சுப்பே அதே மாதிரி வேர்க்கடல சட்னி வந்து ம் எங்க அம்மா பண்ணதே இல்ல இது வரைக்கு ஆனா எனக்கு வேர்கட்ல சட்னி வந்து புடிக்கு ஏனா அது வந்து து என்னோட அ தோழி வந்து நா பள்ளி படிக்கும் போது எடுத்துட்டு வருவா அது வந்து ரொம்ப அருமையாருக்கு அந்த அ இதெல்லா போட்டு அ அந்த அ வறுக்கட்ல போட்டு அப்றோ அந்த ஏ இது பூண்டு போட்ட இதே மாதிரிதா தேங்காய்க்கு பதில் அது போட்டு நல்லா சுவையா ருக்கு தோசைக்கெல்லா தொட்டு சாப்ட்டு நல்லாருக்கும் அ இருந்தாலு நா எங்க அம்மாட்ட கேட்டுட்டேருப் ப எனா எங்க அம்மா அப்பா அக்காக்கு யாருக்குமே அது சாப்ட்டா ஒத்துக்காது அது ஒரு பித்த மாதிரி தல சுத்தல் மாரி இருக்கு அப்டிங்கிறனால அது யா அவுங்க சாப்ட மாட்டாங்க ஆனா எனக்கு மட்டு புடிக்கு அப்டிங்கிறனால எனக்கு எப்பல்லா வந்து எனக்கு அத சாப்பட்ணோ அது அ தோணுதோ அந்த சட்னி வந் து நா பண்ணி சாப்ட்டுருவ
அப்டியாமா அ இப்ப பாட் டுல ஒடச்ச கடல பொட்டு கடல சட்னி உங்ளுக் புடிக்குமா
அ அது புடிக்கு அது வந்து ம் அதுமே அ புடிக்கு புடிக்கு சொல்லுங்க
ம் நெலக்கடல சட்னி நா எப்டி செய்வே அப்டின்னா அ நெலக்கடலைய வறுத்து நெலக்கடலையா இருக்கறதுனால அது வறுக்க வறுக்க வேண்டிய அவசி யே இல்ல தேங்கா கொஞ்சமு வச் சி நெலக்கடல கொஞ்சோ கூட வெச்சி கொஞ்சமா புளி ஒரு ரெண்டு பூண்டு மட்டு வெச்சி அரச்சி தாளிச்சி சாப்ட்டா அந்த சட்னி வந்து எனக் புடிக்கு ஏ பசங்களுக்கு புடிக்கு நாங்க அது மாரி செய்வோ நெலக்கடல ஒடம்புக்கு ஹெல்தி தா ரொம்ப அதிக அளவுல எடுத்துக்கிட்டாதா பித்தோ ஹெல்தி தா நெலக்கடல இல்ல நெறய சே ப்ரோட்டீன்ஸ் நெறையருக்கு அதே சத்துக்கள் நெறையருக்கு அது அது வந்து கொஞ்சோ கொறைவான அளவுல எடுத்துக்கலா ரொம்ப அதிக அளவுல எடுத் துக்கிட்டாதா பித்தோ மாதிரி இருக்கு
ம் ஆமா அது அதுவு செரிதா நீங்க சொல்றது நீங்க எதாச்சு அந்த அ அ வித் தியாசமான ஒரு தொட்டுகருத்துக்கு அந்த மாரி எப்டின்னா இதுக்கு இது கூட இது தொட்டு சாப்ற்றதா அந்த மாதிரி விஷயங்கல்லா நீங்க வித்யாசமா சாப்ட்டு பாத்துருக்கீங்களா ஏன்னா உங்களுக் புடிச்சது வந்து மத்தவங்களுக்கு இதுன்னா இது கூட போய் தொட்டு சாப்ளற்ற அப்டின் கேப்பாங்க அந்த மாரி விஷயங்கள் ஏதாச்சு பண்ணிறு கீங்ளா
ம் வந்து எ பைய என்ன பண்ணுவா அப்டின்னா சப்பாத்திக்கு வந்து மொளகா பொடி அவனுக்கு இட்லி பொடி வந்து அவனுக்கு ரொம்ப புடிக்கு இட்லி பொடி வந்து எல்லாத்துக் குடையுமே சாப்டுவா சாதத்து கூட சாப்டுவா ம் அப் அப்றோ வந்து சப்பாத்தி கூட சாப்டுவா அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா சாப்டுவா அவ அந்த மாரி அவ சாப்டுவா இடியாப்பத்து கூட இட்லி பொடி சாப்டுவா அந்த மாரி தயிர் சாதத்து கூட இட்லி பொடி சாப்டுவா அந்த மாரி அவனுக்கு இட்லி பொடினா ரொம்ப புடிக்கு இட்லி பொடி நா எப்டி செய்வன்னா ரெண்டு மூணு விதமாக செய்வ இட்லி பொடி அ மல்லிப்பொடி ஒண்ணு செய்வ எள்ளு பொடி ஒண்ணு செய்வ இதெல்லா இல்லாம பூண்டு பொடி ஒண்ணு செய்வ அ பூண்டு பொடி எப்டி செய்வ அப்டின்னா பட்ட மொளகா அ உளுந்து கல்ல பருப்பு அ அ இதெல்லா வறுத்து அரைச்சதுக்கப்றம் கடசியா பூண்ட லேசா வதக்கிட்டு அ ரொம்ப வதக்காம கருக விடாம வதக்கிட்டு பூண்ட அதுல போட்டு அ அடிச்சிடுவ அது வந்து பூண்டு பொடி அப்டின் சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டு நல்லாருக்கோ சாப்புட்றதுக்கு அப்புறோ மல்லிப்பொடி எப்டி செய்வ அப்டின்னா அ பட்ட மொளகா அ உளுந்து கல்லப்பருப்பு கொஞ்சமா அதுக்கு ச கல்லப்பருப்புக் கு சரிசமமான அளவுல மல்லி வெச்சி வறுத்து வ நுணுக்குன்னா அது வந்து மல்லிப்பொடி
ம் ம் ம்
செஞ்சா அதுவு நல்லாருக்கோ அந்த டேஸ்டு நல்லாருக்கோ அப்புறோ வந்து எள்ளு பொடி செய்வோ அப்டின்னா எப்டின்னா பட்ட மொளகா உலுந்து அ கல்லப்பருப்பு எள்ளு எள்ளு கொஞ்சோ ஒடம்புக்கு நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுல நெறைய இருக்குறதுனால அது கொஞ்ச நா அடிக்கடியே செய்வ எள்ளு வறுத்து வச்சி அத பொடி பண்ணி குடுப்ப பசங்களுக்கு இட்லி பொடின் சொல்லிட்ட எ பசங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்ட்ருவாங்க
ம் ம் ம் ம் நா என்ன பண்ணுவனா ஆ புடிக்கு ஆ புடிக்கும் புடி ஆனா அம்மா தா செய்வாங்க இட்லி பொடி அது எப்டினா அ இத உளுத்தம்பரு பு அ ஃபஸ்ட்டு ஆ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப் பு அ பொன்னிறமா வத எ வறுத்து எடுத்துப்பாங்க லைட்டா எண்ண உட்டு அதுக்கப்ரொ அந்த அம் அ இது கள்ளப்பருப்பு வறுத்து எடுத்துப்பாங்க அப்ரொ வந்து பெருங்காயமு வந்து அ ஒரு ந கட்டி பெருங்காயமா போட்டு நல்லா அதுல கொஞ்சொ எடு வருத்தெடு துப்பாங்க அக்கப்ரொ மொளகா கொஞ்சொ வருத்து எடுத்துப்பாங்க அ இப்ப வந்து எள்ளு பொடி பண்ணணுனா அதுல வந்து எள்ளு சேத்துப்பாங்க அ பூண்டு பொடி வந்து ந பண்ணதுல்ல எங்க பாட்டி வந்து நல்லா பண்ணுவாங்க அப்டிங்கற்னால அவுங்க எப்பியுமே வந்து எப்பியாச்சு அவுங்க பண்ணாங்க அப்டினா அந்த பூண்டு பொடி வந்து குடுத்துவிட்ருவாங்க அதலியு தேங்கா பொடினு ஒன்னு பண்ணி குட் குடுத் அனுப்புனாங்க இப்போ சமீபத்துல அதுவு சுவையா இருந்துது நல்லார்ந்துது அ இதெல்லாமே போட்டு எங்க அம்மா வந்து அ ஃபஸ்ட்டு வந்து மொளகா காஞ்ச மொளகா நல்லா போட்டு எண்ணயில லைட்டா ஒரு வ இதுப்பா வருத்துட்டு அத மொதல்ல மொளகாவ மொதல்ல அரைச்சி அ பாத்தர்த்துல கோ வான்ல்ல கொட்டிப்பாங்க அதுக்கப்ற மத்ததெல்லா கொ கொஞ்சு கொஞ்சமா போட்டு கலந்து கொஞ்சு கொஞ் உம்ம போட்டு இது பண்ணிட்டு அ பைனலா எல்லாத்யு வந்து கலருவாங்க மொதல்ல வந்து நம்ளுக்கு அந்த மொளகாப்டில வந்து மொதல் நாள் எதுமே தெரியாம இருக்லா ஆனா போக போக ஒரு சில சமயொ உப்பு தூக்கலா பேய்டுச்சினா போக போகதா நம்ளுக்கு உப்பு தெரியு காரமு அதே மாதுரி தா தெரியு அதுல வந்து கரக்டா நம்ம அளவு வந்து போட்டாமட் டுதா அதுல நம்ளுக்கு சரியா இருக்கு அப்டினு சொல்லா இப்ப வந்து நா எப்டி சாப்டுவனா ச ஒரு சில சமய இட்லி வந்து ஆரி பேய்டுச்சு எனக்கு வந்து சாப்புட சூடா இல்ல புடிக்ல அப்டினா நா என்ன பண்ணுவ அனா இட்லிய வந்து அ உதுர்த்து விட்டுட்டு அதுமேல வந்து இட்லி மொளகாப்டி போட்டு சக்கர போட்டுட்டு அதுக்கப்ற வந்து அந்த எண்ண நல்லெண்ண ஊத்தி நல்லா அத வந்து பெசஞ்சி சாப் டுவ அனா வந்து எங்க அத்த பொண்ணுலா வந்து இத சாப்ட்டத ஒரு தரவ பாத்துட்டு ஏ அண்ணனு இப்டுதா சாப்புற்றா நீயு இப்டிதா சாப்பற இது என்ன பரம்பர சாப்பாடா என்னன் தெரிய் லியே எப்டிதா சாப்பற்றீங்க அத எனக் புடிக்கவே புடிக்காது இந்த மார்லா சாப்ட்டா இய்யியோ அவ்டிங்கற மாரி சொன்னாங்க ஒரு தரவ அனா எனக்கு தெரியில எப்டி அது புடுச்சிது அப்டிங்கற்துனால எங்யாச்சு வெளில எங்க அம்மா வந்து அ என எங்யாச்சு வந்து நா வெளியூர்க் போய் டு வர அப்டினா அ ஏதாச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர்னு அப்டினா காலை உணவு அ இந்த மேரி இட்லி நல் வந்து நீ அ பு இதுப உதுர்த்து போட்டோ இல்லனா வந்து ஏதாச்சு ஒன்ன வந்து பீஸ் பீஸா கட் பண்ணியோ போட்டு இந்த மாரி மொளகாப்புடி அதெல்லாம் போட்டு இட்லி மொளகாப்பொடி போட்டு எனக்கு சக்கர போட்டு எண்ண ஊத்தி எடுத்துட்டு வா எனக்கு அதுவே போறு அப்டின்வ எனக்கு அதுவே நல்லா அ வை தயிறு இஃபுல்லா சாப்ட்ட மாரி இருக்கு ஒரு திருப்தியா இருக்கு நீங்க அந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாத்ருக்கீங்ளா
ம் ஆமா நா எப்டி சாப்டுவ அப்டினா ஆ நா சர்க்கர போட்டு டதுல இட்லி பொடியோட நல்லண்ணய போட்டு சட்டில போட்டு பெரட்டி உட்டு சாப்டுவ
ம் ம் ம் அதுவு நல்லாதா இருக்கு ம்
அந்த மாரி கொடுப்ப ஆனா சக்கர போட்டதுல்ல சக்கர நீங்க சொல்லிர்க்கீங்க ட்ரை பண்ணி பாப்போ
ம் ம் ஏனா அதுவு ஒன்னு பண்ணுவ இன்னொன்னு வந்து காரதோச இருக்குல்ல எல்லாரு கார தோசக்கி வந் து அவியல் அ தொட்டு சாப்டுவாங்க இல்லன்னா வந்து ஏதாச்சு அ தொவயல் இல்லனா வந்து ஏதாச்சு ந்து ச ச இனிப்பா ஏதாச் தொட்டுப்பாங்க வெல்லொ அப்டி இப்டினு நா என்ன பண்ணுவ அப்டினா அ தயிரும் சக்கரையு வந்து கலக்கி வச்சுப்ப அதுல இந்த கார தோசய தொட்டு சாப்டுவ அதிய எப்டி வந்து எனக்கு பழக்கொ வந்துச்சினா என்னோட்ய தோழி வந்து சொன்னா அ உனக்கு வந் எனக்கங் எனக்கு வந்து கார தோசையே வந்து சாப்ட்டெனா வெறு வாயில தா சாப்ட புடிக்கு கு இல்லனா வெள்ளந்தொட்டு சாப்டுவே எனக்கு அது புடிக்க மாட்டுது வெள்ளந் தொட்டு சாப்டுறதுக்கு அப்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதா என்னோட பிரண்ட் வந்து இது மாரி சொன்னா நீ இது மாரி ட்ரை பண்ணி பாரே நல்லா இருக் கு அப்டினா ஆனா எங்க வீட்ல இருக்றவங்ளுக்கு யாருக்குமே அது வந்து புடிக்காது வெளியில எங்க போன லு செரி உறவினர் வீட்ல போனாலு என்ன ஒரு மாரி பாப்பாங்க இந்த பொண்ணு என்ன எல்லாமே வித்யாசம சாப்டுதே அப்டின்னு சொல் சொல்லிட்டு அதெல்லா நல்லா இருக்கு ஆனா எனக்கு அது புடுச்சதுனால அதுல இருந்து நா சொன்னே என்னோட தோழிக்கிட்ட நீ சொல்லி நா சாப்ட ஆரம்பச்சதுலருந்து இன்னைய வரைக்கு நா அத சாப்டுடிற்கே ஏனா நல்லா இருக்கு அந்த டேஸ்டு அப்டின்னு சொல்லிட்டு இருப்பே நானு
ஆஹ் சரிங்க மேம் காரதோசைங்கறது வந்து பட்ட மிளகா வெங்காயம் வச்சு பண்றதா எப்டி
ஆஹ் அதுதா அந்த இது எங்க அம்மா வந்து முன்னாடியே அந்த அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சு அந்த காஞ்ச மிளகா சேத்து அரச்சிருவாங்க அதுக்கப்றோ தா வந்து அந்த உப்பு எல்லாமே போட்டு அதுக்கப்றோ வந்து வெங்காயோ நறுக்கி போட்டு அதுல பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஒரு சில பேர்லா வந்து அந்த பொட் இது பொடலங்க சேப்பாங்க நெனைக்கிறே அது வந்து சேத்தாங்க அப்டின்னா அந்த கார தோசைக்கு வந்து நல்லா வரு அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க எங்க சித்திலா வந்து அதா சொல்லுவாங்க சொரக்கானு நெனைக்கிறே சொரக்கா வந்து போட்டாங்க அப்டினா நல்லா அந்த கொழ ஒரு மாரி கொழ கொழப்பா நல்லா வரும அப்டிங்கற மாதிரி சொ ல்லுவாங்க அதுக்கப்றோ அந்த முடக்கத்தான் தோசை அதுவும் வந்து எப்பயாச்சு வந்து அந்த கீர க கெடச்சுது அப்டினா அதையுமே வந்து போட்டு தோச குத்தி சாப்டோ அதெல்லாமே வந்து நம்ளுக் அந்த அ மூ மூட்டு மூட்டு வலிக்கு எங்க அம்மாலா வந்து எப்பாச்சுக்கா அந்த எலும்பு வலி கால் வலிச்சுது அப்டினா கால் வலிச்சது அந்த மாரி தோச பண்ணி சாப்டுவாங்க பிரண்ட துவையல் பண் ணி சாப்றது இந்த மாதிரிலா வந்து பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி ஏதாச்சு பண்ணிருக்கீங்களா
ம் நன்றி தோழி பன்னீருக்கே தோழி ஆஹ் நன்றி தோழி நா திரும்ப அழைக்கிறே
ஆஹ் ஓகே நன்றி